உன்பா
காலை வணக்கு நண்பா ஞாயிறு வணுக்கு நண்பா இன்றைய பொழுது நன்றாக வ விடியணு பொழுது போகணு நண்பா
உங்களுக்கு இன்றைய பொழுது நன்றாக விடியணு மகிழ்ச்சியாக விடியணு சந்தோஷமு மகிழ்ச்சி நிறைந்ததாகவு
ம் நாலது நாலது நண்பா குடுமத்துல இருக்கவிங்க எல்லாரயு நல்லாருக்காங்களா என்ன பண்றாங்க என்ன சாப்ட்டீங்க என்ன சமைலுங்க
குடுமபத்துல இருக்கவங்க எல்லாரு நல்லாருக்காங்க நண்பா அவங்க அவங்கவுங்கோ பாட்டுக்கு இருக்காங்க நண்பா நானு சும்மாதா நண்பா இருக்க இன்னக்கி பாத்தீங்கனா காலைல பாத்தீன்ன கிச்சடி செஞ்சாங்க நண்பா கோதும ரவைல செஞ்ச கிச்சடி நண்பா அது கூட கேரட்ட பீன்ஸ் எல்லா போட்டு அது தனியா செஞ்சிருக்காங்க நண்பா இப்ப மதியானத்துக்கு பாத்தீங்கன்னா முட்ட பிரியாணி வச்சிருக்காங்க நண்பா முட்ட ஒரு ஆறு முட்ட போட்டு ஒரு முட்ட பிரியாணி செஞ்சிருக்காங்க நண்பா இப்ப எங் வீட்ல எல்லாரு நல்லாருக் ஆ நண்பா உங்க வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க நண்பா அவங்கெல்லாம் என்ன சாப்ட்டாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க இனிமேல் என்ன சாப்ட போறீங்க சூழ்நெலையெல்லா எல்லாம் எப்பிடி இருக்கு நண்பா
நண்பா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் மட்டும்தானே இப்ப இருக்கேன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க ஒரு வேலையும் போயிருக்காங்க போய் ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்னிக்குதான் வருவாங்க அப்பா பாத்தீங்கன்னா இப்பதான் சாப்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க போயிருக்காங்க காலையில பாத்தீங்கன்னா அப்பா வந்து காய்கறி சாப்பாடு வச்சாங்க காய்கறி சாப்பாடுன்னு பாத்திருக்கீங்களா கேரட்டு பீன்ஸு சோயா இந்த மாரில்லா போட்டு மஞ்சத்தூள் போட்டு மொளகாத்தூள் போட்டு தே இப்ப எவ்ளோ போட்டுங்க அது ஒரு சாப்பாடா செஞ்சு வச்ச வச்சிருக்காங்க பரவால்ல நல்லாதான இருக்குது காரஞ்சாரமா நல்லா இருக்குதுங்க என்னங்க ஒரு கொறைன்னு பாத்துட்டீங்கனா ஊத்திக்க ஒரு தயிர் இருந்துன்னு நல்லா இருந்திருக்குங்க மதிய பாத்தீங்கன்னா அதேதான சாப்பாடுங்க மதிய அது கூட கொஞ்சம் தயிர் வாங்கி ஊ ப்பிடி சாப்ட்டுக்கலால்ல இருக்கறங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு நல்லா இருக்காங்கலாங்க நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம் தாங்க
ஓகேங்க அப்பா எதுக்குங்க ஞாயத்துக்கிழம நாளெல்லா வேலைக்கெல்லா இருக்குங்களா அப்பாக்கு
அப்பாவ ஞாயத்துக்கிழம நாள்தான் தாங்க மெயினா கூப்படுறாங்க போலைனாலும் அஹ் கைபேசியில கூப்ட்டு கூப்ட்டு வா வானே சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேலய இப்ப நிறுத்தணும்னு தாங்க நான் போராடிட்டு இருக்கறங்க கண்டிப்பா அந்த வேலய நிறுத்திருவங்க அப்பாக்கும் கொஞ்சோ கொஞ்சோ ஓய்வு கொடுக்கலாம்ந்தாங்க நா என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க அப்பா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும்
நீங்க நீங்க வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்லதா இருக் உங்கள நீங்க வேலைக்கு போற மாரி இருந்தா அப்பாவ எப்போவோ ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்ங்க
இல்லைங்க நமக்கு கொஞ்ச பாத்தீங்கின்னா கொஞ்ச கடன்கள் கொஞ்ச அதிகமா இருக்குதுங்க அதனால அ அப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சோம் உதவி செய்யறாங்க அதனால நா பாத்தீங்ககின்னா எனக்கு போதுமான வருமானம் அ வீட்டுக்கு தேவை போக செலவு செலவு போக கையில கொஞ்ச இருப்பு இருந்துதுன்னா நா அப்பாவ நா அப்பயே நா ஓய்வெடுக்க சொல்லான்ட்டு இருக்கேங்க பாவங்க அவ சின்ன வயசுல இருந்து பாடுபட்டுதா இருக்காருங்க எட்டு வயசுல இருந்து இப்ப அம்பத்தஞ்சு ஆயிருச்சுங்க அம்பது வருஷ கால இதுல பாத்தீங்கன்னா இருந்தாங்கனா என்னங்க சொல்றது எல்லா வீட்லயு அப்பானா அதுதா கஷ்டம்தாங்க
கரைட்டுதாங்க கஷ்டம்தாங்க இருந்தாலு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்பாவ ஓய்வு எடுக்க வைக்கலாங்க ஏன்னா அம்பத்தஞ்சு வயசுங்கிறீங்க சின்ன வயசுல எட்டு வயசுல இருந்தே வேலைக்கு போறாங்கிறீங்க அவரோட உடம்பு சூழ்நிலை எல்லா நெனச்சு பாருங்க இப்ப இருக் க்க காலத்துலையா நல்ல ஊரு நல்ல ம நல்ல முறையான உணவு முறைகள்லா நம்ம சாப்புட்றது கிடையாதுங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்படி வேலைக்கு போறதுல மமே மூட்டு வலி அதுக்கப்புறம் முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி இத்தனை வலி வச்சுட்டு அவருலாம் போறாருனா அதையே ஒரு பயனா நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தாங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஒரு இந்த வருமானம் பத்துலன்னா இடைய சைடா ஒரு வருமானத்த ஏற்படுத்தி கொள்ளுங்க அதுவும் முடியலைங்களா ஒரு தொழில ஏற்படுத்திக்கிங்க தொழில ஏற்படுத்தினா உங்க பரம்பரைய உங்க அப்பா அம்மா மட்டும் இல்லங்க வம்ச பரம்பரையே உங்களுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருப்பாங்க நீங்க ஒரு தொழில ஏற்படுத்தி அதுல நீங்க ஒரு அடையாளத்த உண்டு பண்ணுங்க அதுதாங்க உங்களுக்கான ஒரு வெற்றி
ஆமாங்க நானும் தொழில் தாங்க ஆரம்பிக்கலான் இருக்கேன் நானும் தம்பி சேந்து தாங்க தொழில் ஆரம்பிக்கணுங்க இந்த வருதுட துக்குள்ள இப்பிடிந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவேன் எந்த துர்லா தொழில்னா இல்லைங்க நாங்க நாங்க யோசிச்சு வச்சிர்க்கங்க மாட்டு பண்ண இல்லைன்னா மாட்டு பண்னே அத வுட்டா பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வியாபாரம் பண்லான்ட்டு இருக்கறாங்க கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து வளத்தி ஒரு ஒன்றரை வருஷம் வளத்திட்டு அதுக்கப்பறம் வித்தம்னாங்க அது டபுளாக கிடைக்ம்கிங்க அதுக்காகதாங்க நானு தம்பியு முயற்சி பண்ணிட்ருக்கறங்க அதுதாங்க நல்ல முடிவா இருக்கும் இந்த வருடத்துக்குள்ள ஆரம்பிச்சிருவங்க
அது வந்து நீங்க கண்ணுக்குட்டி சொல்றது கரெக்ட் தாங்க ஆனா டபுள் ப்ராபிட்லா கிடையாதுங்க சும்மா உங்ளுக் ஜென்ரலா சொல்றன் பாருங்க ஒரு பத்தாயிர் ரூபாய்க்கு வாங்குனிங்கனா ஒரு கண்ணுக்குட்டி பதனஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு வந்து தொண்ணூறு ரூபா எம்பதாயிரத்துக்கு போகுதுன்னு வைங்க அப்ப பத்து ரூபா தான் போகுது எழுபதாயிரம் ரூபா உங்களுக்கு லாபம் அது எப்டிங்க டபுள்ளு அது உங்களுக்கு பாத்தீங்ன்னா செவன் எக்சு ஏய்ட் எக்சு அந்தலெவலுக்கு போயிருங்க
அது புரியுதுங்க இருந்தாலும் ஒன்றவருஷம் ம் நீங்க மாட் ட்டுங்க அந்த கண்ணு குட்டிக்குன் பாத்தீங்னா செலவுலா பண்ணுவீங்க ஒரு ஊசி போட்ணூ மருந்து மாத்திர வாங்கணும் அஹ் எப்டி இருந்தாலும் அதுக்கு தீவனம் போடணு எப்டி இருந்தாலும் பத்துலருந்து பதினஞ்சாயிரங்க இப்ப நீங்க பதனஞ்சாயிரத்துக்கு வாங்கன்னா ஒரு பதனஞ்சாயிரோ நம்ம செலவு பண்றோங்க முப்பதாயிரோ போச்சுன்னா அது இல்லாம ஒரு எழுபதுதாயிரோ எண்பதாயிரத்துக்கு போச்சுன்னா நமக்கு நாப்பது அம்பது அப்டின்னு பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாரி மூணு மடங்கு நாலு மடங்கு கெடைக்கூங்க
ஆமாங்க நல்லாவே கெடைக்கூங்க நீங்க அத பணலா தப்பு கெடையாது உங்கள்க்கு ஏதாச்சு காடு தோப் இப்ப அது மாரி எதாச்சு இருக்குங்களா ஏ உங்கள்க்கு மொதல்ல பாத்தீங்னா ஒரு ஒரு படத்துல நடிக்கிறாங்கள ஒரு ஆக்டிங் அது மாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லா எதாச்சுருக்குங்களா
ஆக்டிங்லா இருந்துச்சுங்க சிறு வயசுல பாத்தீங்னா நா வந்து பல வகையான வால் வாயில்ல பாத்தீங்னா அவுங்கவுங்க இத பேசுவாங்க வாய் மிமிக்கிரி எல்லா பண்ணுவானுங்க மிமிக்கிரி பண்ணுவாங்க அது கொஞ்சோ சின்ன சிறு வயசுல பாத் தீங்கு என்க்ரேஜ் பண்ணாங்க இப்ப பாத்தீங்ன்னா மிமிக் கிரி பண்றதல்லா பாத்தீங் எல்லாருமே அத் ங்க பண்றாங்க அதனால நம்ம பண்றதல்லா யாரு பெருசா எடுத்துகுறது இல்லைங்க நானு முயற்சி பண்லைங்க
தெறமை இருக்கும்ல அது எதுக்காச்சி வெளிய கொண்டு வர்ணு எதாச்சி இருக்கிங்ளா இல்ல உங்குளுக்குள்ள இருக்க தெறமைய நீங்க ஃபர்ஸ்ட் மொதல்ல நீங்க கண்டு புடுச்சுட்டிங்களா
எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்ருந்ருந்தாங்னா நா எப்பவோ முன்னேறிற்பனுங்க இந்த மாரி உக்காந்து நா சும்மா வெட்டியாலா இருக்க மாட்டேங்க இ ந எல்லாத்துக்கு அப்டிதாங்க அவங்கவுங்ளுக்குள்ள இருக்க திறமை என்னனு கண்டுபுடிச்சுட்டாங்கனா அவங்கவுங்க வாழ்வியல்ல அவுங்க பெரியாளா வந்துருவாங்க அது கண்டுபிடிக்க முடியாதனால தான அவுங்க கஷ்டபடுறாங்க
அது கரெட்டு தாங்க ஆனா சில பேர்ல வந்து சின்ன ஒரு இளம் வயதிலேயே பாத்திங்னா திறமைலா கண்டுபிடிச்சர்றாங்க இவங்க அவங்களே கண்டுபிடிக்காட்டியு வீட்ல இருக்கவங்க கண்டுபிடிச்சு குடுத்தர்றாங்க இதா உனக்கு தெறமை இருக்குதுனு ஆனா நம்மளுக்கு யாரு அது மாரி ஒன்னு ஒண்ணுல்லைங்க அதா உங்ளுக்கு எதாச்சி இருக்குதான் கேட்டங்க
ஆமா ஆமாங்க எனக்கு வந்து அப்பிடி சொல்லிக்கிறா மாரி திறமை இதுவரைக்கும் இல்லீங்க அது எப்பிடி கண்டுபிடிக்கதுன்னு தெரியல கண்டுபுடிச்சுன்னே கண்டிப்பா நானும் உங்கள மாரி பெரியாளா ஆயி
நா அதுதாங்க நானு சொல்றேன்
சேரி, சேரிங்க வீட்லல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாருமே சும்மாதாங்க இருக்காங்க நீங்க என்னங்க பண்றீங்க
நா சும்மாதாங்க மழ பெய்துங்க அதா சும்மா உப்பாந்து காத்து வாங்கிட்ருக்கங்க
மழ பேஞ்ச்சுனு வெய்ங்க அப்ப நீங்க ஒரு பக்கோடா இல்லாட்டி போண்டா அதெல்லா நீங்க போட்டு சாப்டுவிங்ளாணா
இல்லிங்க நாங்க வந்து எண்ண பலகாரோ அதிகமா சேத்திக்கிறது இல்லிங்க அது ஒடம்புக்கூ நல்லது இல்லீங்க அதனால பாத்தீங்கன்னா எப்பமாவ்து வருடத்துல ஒரு ப அஞ்சு முறை அந்த அளவுக்கு மாசத்துக்கு ஒரு முறைன்னு வெச்சுக்கங்களே அப்போ மட்டுந்தா எதோ வந்து எண்ண பழகணு ஸ் ப்பறதுங்க ஏன்னா இ ஆயிலுன்னு ப எண்ணைணு பாத்துக்கிட்டீங்ன்னா நோய் தாங்க அதிகமா சேத்திக் சேத்திக்க நீங்க அப்ப அதிகமா ஸ் கேக்குறீங்கன்னா அப்ப நீங்க அதிகமா சாப்பறீங்க போல
அஹ் இல்லைங்க நண்பா மழ அந்த மழை டைம்முல மழை வரப்ப அப்பல்லா தோணுமா நண்பா ஒரு சூடா எதா சாப்லானு அப்போ முட்டு பஜ்ஜி போண்டா அதுக்கப்புற பக்கோடா அதுக்கப்புறோ வேற எதாச்சி போட்டு சாப்டுவோ நண்பா
நல்லது நல்லது நண்பா அது ஒரு ஒரு இனிமியான இதுதா நண்பா அதல்லா மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அது குளிர்ச்சியான டைம்ல தேநீரு நீங்க சொன்ன மாரி வட கிட எத ஒன்னு சாப்டம்னா ஒரு இனிமையா அ ஒரு சூழ்நிலை குடுக்கு நண்பா
காலி காலிஃப்ளவர் இருக்குல்ல நண்பா காலிஃபிளவர்ல ஒரு சில்லி போட்டு அத மேல பாத்தீங்கன்னா கருவோப்பிள் இருக்குல்ல நண்பா
ஆமா நண்பா
ப்பில்லையு அதுக்கப்புறம் பாத்தீனா அந்த இ இது இருக்குதுல்ல அது பேர் என்ன நண்பா அந்த பூண்டு இருக்குல்ல நண்பா பூண்டே பூண்டு பூண்டு நண்பா பூண்ட நல்லா தட் டி கடைசியா எண்ணையிலப் பொறிச்சு அத அப்டியே அந்த நீங்க பொறிச்சு வெச்சதுக்கு மேல தூக்கி போட்டீங்க நீங்க அப்டியே நல்லாருக்கு நண்பா அப்டியே
ப்படி நண்பா அப்புற பாத்தீங்கன்னா இ இறக்கி பின் பாத்தீங்கன்னா எல்லா வேலையு முடிச்சதுக்கு அப்புறோ மல்லித்தல இருக்குங்கில்லையா மல்லித்தல அத வந்து அப்டி சிறு சிறுசிறுசா கொஞ்சோ கையிலயே நீங்க பிச்சு பிச்சு பாத்தீங்ன்னா
ஓகேங்
மழை சாரல் மாதிரி மழை சாரல் மாதிரி தூவுனிங்கன்னா அதுலந்து ஒரு ஒரு வாஸ் சனை வரும்பொழுது சாப்பிடும் போது அவ அவ்வளவு அருமையா இருக்கு நண்பா
நண்பா நீங்க சொல்றது எப்பிடி இருக்குன் தெரியுமா நண் ப செந்தமிழ்நா ட்டனும் போதிநிலே தேன் வந்துப் பாயுது காதுனிலே அது மார்ருக்கு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு இன்பம் வந்து காதுல பாயு நண்பா காதுலியும் பாயு வாயிலியும் பாயு எல்லா
அப்டியேதா நண்பா சூப்பர் நண்பா
ஆமா நண்பா
வேற எதாச்சீ உம் பண்ணுவ நண்பா மறக்காம நீங்கே இது மாரி எதாச்சு பண்ணுவிங்ளா நண்பா மழ வர்றப்ப எல்லா
என்னா ஸ் சூடா சாப்பறது ம் எங்க வீட்ல பாத்தீங்கனா என்ன நண்பா
தேநீர் தேநீரு எது மாரி வெச்சு குடிப்பீங்க
தேநீர்ல பாத்திங் ஆஹ் இப்டினா தேநீர் தூளயும் போட்டு குடிப்பங்க இஞ்சியிம் வேன்னா போட்டுங்க மழைக் காலத்துல பாத்திங்னா இஞ்சியு ஏலக்காவுன் தட்டிப் போட்டு குடிச்சோம்னாங்க அவ்ளவு அரிம்மியா இருக்குமுங்க நீங்கிளும் முயற்சி பண்ணிப் பாருங்க
ஓகே ஓகேங்க இப்ப நம்ம சொல் தி தே சு சுக்கு மல்லி திப்பிலி அதலாம் போட்டா மூலிகி கலந்து டீத்தூளு இத குடிச்சா உங்குளுக்கு தொண்டைல கீச் கீச்சு எடுக்காதுன் சொல்றாங்கலங்க அதலா உண்மைங்கள
அப்டிக்கெல்லா இல்லீங்க தேநீரே பார்த்தீங்கனா நமக்கு கெட்டதுலதாங்க ஏனா இப்போ வந்து யாருமே சூப் சுத்தமான தேநீரு தூளூ வந்துங் இங் யாரும் குடுக்குறது இல்லங்க எல்லாமே அஹ் ரசாயன கலந்து தான் குடுக்குறாங்க ஒடம்பு கேடு விளைவிக்கிறது து தாங்க இப்ப எல்லாமே தயாரிச்சிட்டுருக்காங்க எதுவுமே வந் து நல்லது கெடையாதுங்க நம்மளையே வந்து சொந்தமா பண்ணி சாப்பற்துதாங் ஒடம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க
அந்த மலபால் வாசி அந்த தெயிலை தோட்டம்லா வச்சிருப்பாங்ள அவங்க வீட்லலா பதீங்னா டீ தூள்லாம் பாதீங்னா இந்த பெருசு பெருசா உருண்ட உருண்டையா இருக்குதுங்க அம்முளுக்கு பாத்திங்னா பவுட்ரு மாரி குடுக்குறாங்க அதுலதான் இங்கிரிடியன்ஸ்லா அதுல போட்டு கெமிக்கலா இது பண்றாங்க நெனக்கிறேங்க
ஆமாங்க நம்ம நெனக்கிற மாதிரில்லா இல்லிங்க தேயிலை தோட்டம் லாம் பாத்திங்கின்னா அங்க சே தயாரிக்கிறது பாத்தீங்னா அது ஒரு சுத்தமான தேனீர் தேயிலை அதுலர்ந்து எடுக்கப்பட்டதா இருக்குங்க மக்களுக் குண்டு போய் குடுக்குணும் பாத்திங்கனா நம்ம டி விலகி விலக்கி நம்மோ விக்கணு அப்டிங்னா அவங்குளுக்குத் தேவையான சுவைய குடுக்குறதுக்காக ரசாயன கண்ட ரசாயனத்த போட்டு தயாரிக்கிறாங்க அது வந்து நம்ம நோய் இதாங்க ஒடம்புக்கு வருங்க
ஆமாங்க
இதுமே இப்பொ வந்து தயாரிக்கிறது எல்லாமே அப்டித் தாங்க நோய வள வக்கிறத்தாங்க குடுக்குறாங்க யாருமே ஆரோக்கியமா வாழ்றதுக் எவனுமே சாய் இதுவுமே தயாரிக்க மாட்டேறாங்க இதாங்க இப்ப காலகட்டத்துல் போய்கிட்டுருக்குது
ஆமாங்க இப்பலா அப்படிதாங்க போயிட்டுருக்கு
ஆமாங்க
இப்ப கடைசி இப்ப கடைசி வரைக்கூ இருக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இரு சாப்புட்டு கடைசியா ஒரு நான் முப்பது இருவத்தஞ்சு வயிசுங்கிறப்ப ஒடம்புல்லா போயிரிச்சுனா இதுக்கப்பறோ நம்ம செரிவந்த நெனக்கிறது ஒண்ணும் முடியாதுங்க எனா காலங் கடந்து போயிருங்க சாப்புற்றதெலா சாப்டு போட்டு நா இதுக்கப்பறொ கரக்டா இது பண்ணே நினச்சி பாருங்க ஒடம்பு அது ஒத்துக்குங்ளா இத்தன்னால் இப்போ ஒரு சுகரே பாத்தீங்னால நீங்க ஒர் வர்ஷோ எடுக்காம எடுத் திங்கினா அது ஒரு எஃப்